வணக்கங்க என்ன பண் ரீங்க சூப்பர் சூப்பர் பண்ணுங்க
நா அப்படியே உங்ககிட்ட பேசிட்டே பண்ணப் போரோ பாருங்க உங்களுதவிட டேஸ்ட்டா செய்ய போறோம் ம் ஆமாங்க என்னங்க பண்றது எது சிம்பிளா செய்யலாமோனு யோச் ப்படியே ஒக்காணுந்தே கரெக்டா நீங்க கால் வாங்
அந்த காலத்துலல்லா அம்மாங்க ஸ்கூலுக்கு அனுப்ப போது காலையிலயே முடிச்சுடுவாங்க இல்லலைங்களா நமக்கெல்லாம் அப்ப காலை டிபன் கொடுத்துருவாங்க இப்ப இருக்க புள்ளைங்க வந்து சூடா கேக்குதுங்க அப்பதான் சமைக்கிறோம் நம்ம அப்ப அம்மாங்கள எல்லா நினைச்சு பாருங்க ஒரு வீட்டுல நாலு பிள்ளைங்க இருப்பாங்க அஞ்சு பிள்ளைங்க இருப்பாங்க அவங்கலலாம் எப்டி கவனிச்சிருப்பாங்க
அது இல்லாம அம்மாங்க வேலைக்கும் போவாங்க வேலைக்கு போவாங்கோ நாலு பிள்ளைங்கலையு பாத்தப்பாங்க ரெண்டே பாத்துக்க முடிலங்க என்னால அவ்ளோ கஷ்டமா இருக்குது நாலு எப்டிங்க பாத்துப்பாங்க
பாத்துருக்காங்க எங்க அப்
அ ஐயோ உம் அப்பல்லாம் டசன் கணக்குதாங்க பன்னெண்டு பெத்தாதா பெரிய ஆளு அது கம்மியா இருந்தா மதிக்க மாட்டாங்களாம் புள்ள கம்மியா இருந்துச்சு உங்களுக்கு ரெண்டு மூணு குந்தைதான்னா உங்கள மதிக்க மாட்டாங்களா பன்னெண்டு புள்ள பதினஞ்சு புள்ள பதினேழு பிள்ளா இருந்தக்கும் பதினேழு பிள்ளை இப்போ எங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல பதினேழு பசங்க கிட்டதட்ட ஒம்போது பசங்க தான் இப்ப இருக்குது நிறைய இறந்துனே இருக்குமா ஒரு குழந்தை உயிரோடு இருந்துச்சுனா ஒரு குழந்த இறந்துடுமா அந்த மாதிரி அப்படியே பெத்து பெத்து ஒம்போது பசங்க தான் இருக்குறாங்க மூண் நாலு ஆம்பள பசங்க அஞ்சி பொட்ட பசங்க அந்த மாரி உம் என்ன
எங் எங்க பாட்டி எங்க பாட்டி வந்து பத்து பெத்துருக்கு இருக்காங்க எங்கப்பா எங்க அம்மாவோட பெரிப் பாங்க அவங்களும் வந்து கணக்க இல்லையா எங்க வீட்டு சொல்லுவாங்க அப்டின் நான் நினைச்சக்கிற இப்போ ஒன் ஒன்றுு ரண்டுக்கு தென்னார் ஓ அப்பல்லாம் அ எப்டி அந்த பிள்ளைங்க ல வளர்த்துருபாங்க நெனச்சு பாருங்களேன்
கஷ்டம்தாங்க கஷ்டம் இல்லாதெல்லா இருக்காதுங்க
அடிக்க ஸ்ட்ரிக்டாவே இருக்க முடியல அப்பெல்லாம் வந்து எங்க அம்மாவோட கண் பார்வைக்கே நாங்க வந்து அந்து சைலென்ட் ஆய்ரும் உம் பயோ இருக்கோ மனசுல இந்த பிள்ளைங்க வந்து எ இதெல்லா சொன்னா இப்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கோ கண்டிக்கவு பயமா இருக்கு
சரியா சொன்னீங்க இதே மன குழப்பத்துல தான் நானும் இருக்கறேன் நான் எனக்கு ரெண்ட ஆம்பளை பச நாங்க நஜம ஒரு மன உளைச்சல்லே இருக்கப்பா நான்னு டெய்லியுமே நீ இனா சொல்றது நம்ம என்னதா வளங்க நீங்க என்ன நல்லதே கொடு நல்லது மட்டுதா சொல்ல வள்ப்பங்க எந்த பத்தவங்களா இருந்தாலும் ஓகேங்களா ஆனா இந்த பசங்க சொல்றாங்க நீ என்ன சொல்றது நீ யரு என்ன கே்கறதுக்குாஷ்டத்துக்கு தான் இருப்பா என்னங்க பண்ண முடியும் உங்கள அப்படித்தான் ஆமா அப்படித்தான் அப்படின்றாங்க ஆ
நீங்களாவது ஆம்பள புள்ளன்னு குறை சொல்றீங்க நா பொ பொண் கொழந்தைக்கு பயப்ப போடுறேன்
அய்யோ எல்லாமே அப்டிதாங்க இருக்குது
இப்ப இருக்க ஜென்ரேஷன் பிள்ளைங்க வேற மாரி வேற லெவல்ல இருக்காங்க
ஊ
அதாவது அவங்க ந்த கண்டிப்பு தெரியில பேசக்கூடாது அப்டி ஒரு வார்தைலே சொல்லிலா ஓகே - ஓகே புரிஞ்சுது அவங்களோட ஆட்டூட வேற இருக்குங்க ஆமா நான் நான் எங்க அம்மா வளறப்பெல்லாம் பேசவே மாட்டாங்கங்க அடிதான் விழ சப்போஸ் தப்பு பண்ணிட்டோமோ ஏதா குறும்பு வேலை பண்ணிட்டோமோ அடிதான் அதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் இப்ப இருக்க பிள்ளைங்க சும்மா வெளுத்து வாங்குறாங்க என்ன கேக்குறீங்க
அதுதாங்க ஆ எங்க அம்மா அம்மா எங்க அம்மா சொல்றே போக கூடாதுன்னா போகூடாது தா எங்கமே அதுக்கு நாங்க அந்த எப்ப அவங்க அனுமதி கொடுக்குறாங்களோ உடக்காந்துன்னு அழுந்துட்டு கெஞ்சிட்டு அம்மா போட்டுமா போட்டோமான் கேட்டுக்கு அடுச்சாங்கனா கம்முனு அடங்கிடனும் இப்பெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது வச்சாலும் சரி வச்சா சரி அவங்களோட இத நிறைவே கிறாங்க நிறைவேத்திட்டு பிற கூட பேஸ்ப பண்ணிக்கிறாங்க ஆட போடன்ற மாதிரி அப்ப அங்க என்ன இருக்குது பய உணர்வு சுத்தமா கிடையாது மரியாதன்றது அவங்களுக்கு இன் தெரியாதே வளர்றாங்க ஒரு பெற்றவங்க பெத்தவங்களோட ப்ப அருமை வந்து அவங்க இன்னும் உணர்துக்கு வந்து இன்னும் எத்தனை காலம் இருக்கு தெரியும் இப்போ நம்மல்லாம் எடுத்துக்கங்க நம்ம ஒரு பேரண்ட்சாயிட்டு பிறகு இப்ப நம்ம ஒன்னோ நம் பெத்தவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுப்பாங்க நம்மல-நம்மல பெத்துக்கு போது நம் நம்மளோட உடற் ரீதியாவும் மன ரீதி கஷ்டப்பட்டுப்பாங்கன்றத நாம் உணர்ந்துட்டோம் இப்போ ஆம்பள பசங்க வந் தோ கிட்டத்தட்ட நீங்க ஐம்பது வயச ஆய் ட்டு ஒரு பையன் அவங்கள எதிர்த்து கேக்குறாங்க பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல தா வந்து அவங்க உணர்வாங்களோ உணரமாட்டாங்களனு எனக்கு தெரியல ஆனா நடுவுலையோ இல்ல இவங்க சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை அவங்க செலவு பண்ணும் போது கண்டிப்பா ஆம்பள பசங்க உணர்றது கிடையாது அவங்களோட ஆசை என்ன நிறைவேற்றிக்கலாம் இப்ப ஐநூறு ரூபாய் கிடைக்குது ஐநூறு ரூபா டீஷர்ட் எடுத்துக்கலாமா அதாவது அந்த ஐநூறு ரூாய் நல்ல குழந்தங்கன்னா ப நம்ம வீட்டுல இப்ப வீட்டுல நம காசு கிடைக்குதுன்னச்சு கீழ ஒரு நூறு ரூபாய் கிடைக்குது நேரம் எடுத்துன்னுப்ப எங்க கொடுப்போம்
அம்மா கிட்ட குடுப்போம் ஏங்க இப்பல்லாம் அப்படி கிடையாதுங்க நாங்கல்லாம் வந்து எங்க பா டீவி நீங்க நம்ப மாட்டீங்க அவங்க வந்து அந்த சுருக்கு பைய் வச்சிருப்பாங்க அஹ் நான் சொல்றது இப் இப்ப அந்த ஜென்ரேஷன் அந்த இப்ப இருக்க பாட்டி எல்லா த இருக்காங்க எ எங்க எங்க பாட்டி வந்து சுருக்கு பை வச்சிருப்பாங்க எப்ப ஊருக்கு வந்தாலும் அந்த பத்து ரூபாய கொடுப்பாங்க இல்லாட்டி அஞ்சு ரூபாய் அந்த ஒரு ரூபாய்க்க ஆமா அது பொக்கிஷமா இருக்கோ எப்ப கொடு இப்போ அவுங்கலோ ஊருக்கு போம்போது நமக்கு புடிச்ச கண்டக்ட்ரு ஊரு காசு ஒண்ணுருக் அத அது கொடுப்போங்க சந்தோஷமா இருக்கோங்க நிஜமா அத வச்சு நம்ம என்னன்ன வாங்கலாம் நமக்கு புடிச்சத வாங்கி சாப்பிடலாம் ஏ எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஒரு பொட்டி கடைதான் இருக்கும் அதுல வந்து அவ்ளோ ஒரு இது இருக்கும் ஸ்நாக்ஸ் இருக்கும் இப்பதாங்க ஸ்நாக்ஸ் அது இதுன்றாங்க அப்பல்லா வந்து அந்த கடை ஒரு பிஸ்கட் வாங்கனோம்னா பெரிய விஷயம்
ஆமா இப்ப பேக்கரி இருக்குல்லங்களா இப்ப நிறைய பேக் கு கார் தெருக்கு தெரு பேக்கரி வச்சு செய்யறாங்க இப்பெல்லா அப்டி கெடையாது இல்லைங்க
ஆமா ஒரு இப்ப பாருங்க ஒரு பாக்கெட் படுறாங்க நாங்களாம் வந்து அந்த கடையில போய் அது அந்த அந்த ஒரு பட்டர் பிஸ்கெட் ஒன்று சாப்பிட்றதே
பெரிய விஷயம் ஆமா பட்டர் பிஸ்கெட்ன ஞாபகம் வருது எனக்கு எங்க அப்பா சென்னைக்கு போவாரு சென்னைக்கு போம்போது எல்லாம் வாங்கி வர அந்த பட்டர் பிஸ்கெட்டோ அந்த ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா மேல ஒரு அ இது சரி மாரி வச்சினுட வரிங்களா அந்த பிஸ்
ஆமா ஆமா
அத வாங்கிட்டு வந்த அதால எங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க ஷர் பண்ணி சாப்பிடுவோம் அவ்வள ஜாலியா இருக்கும் இப் இப்போல்லா தனித்தனி பேக்கிங் தனி தனி கேக்கு இப் கா நேர செல்லு எடுத்துட்டு போறாங்க செல் எடுத்துட்டு போறாங்க கூகுள் பே பண்றாங்க சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அவ்ளதா உங்களலா எதுவுமே கேக்க மாட்டாங்க ஆடர் இப்பல்லா ஆர்டர் பண்றாங்க ஆமா ஒரே பத்து நிமிஷத்தில அவங்க வந்து டெலிவரி பண்ட் போயறாங்க அலகா அது நல்லதா கெட் டதா எதுல செய்றாங்ளோ எப்டி பண்றாங்ளோ பழைய சா கெட் எதாது சூட் பண்ணி தராங்ளா இல்லியே எப்டி பேக்கிங் வ வருத அது பிரிச்சி பாக்கறதுல ஒரு சந்தோஷோ பிரிச்சி சாப்பறதுல ஒரு சந்தோஷோ அத தா பாக்குறாங்களே தவர அதனால வர நன்மையோ அத நாள வர தீமையோ அவங்க வந்து அறியறது கிடையாதுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு
ங்க நாங்க எனக்கும் அதுதான் யோசிப்பேன் நம்மலா இருக்கமோது வந்து வீட்ல இருக்கறதா சாப் சாப்பாடுன்னா அந்த ஈவினிங் ஸ்கூல்லந்து வந்தவுனே சாப்பாடு தா சாப்டுவோ ஸ்நாக்ஸ் தனியா ஸ்நாக்ஸ்ங்கறது வந்து இன்னிக்கி தெனமு ஒர் நாங்க ரெடி பண்றோங்க நா ரெடி பண் ரென் பசங்க ஈவினிங் வந் என்ன சாப்டுவாங்க இது வாங்கி வைக்கலாம இத செ செய்ய முடிஞ்சா ஸ் செய்வே இல்லாட்டி வாங்கி வச்சிருவே ஆனா அன் அன்னிக்கு வந்து எங்களுக்கு எங்க அம்மா சாப்பாடு ஒரு சாம்பார் இருக்கும் அவ்ளோதா ஈவினிங் எங்களுக்கு பசிச்சா நா அத போட்டு சாப்டுவன் இன்னிக்கி வந்து அப்டியாங்க அப்டின்றாங்க இப்டிங்கறாங்க அய்யய்யோ
ப்ளேட்ல எடுத்துட் போய்ட்டு சர்வ் பண்ணுங்க இல்லன்னா கம்முன்னு உக்காந்துக்றாங்க அதெல்லா அவுங்களா போட்டு சாப்ற காலோலா எண்ணிக் தோ ஓடிடுச்சி என் பெரிய பைய வருவா ப்ளஸ் டூ முடிஷ்ட்டு ரெண்டு வருஷோ ஆச்சுங்க அப்போ வருவான் போடுறியா என்ன தட்ல போட்டு குடுத்தா சாப்பிடுவன் அப்டின்னா நான்லா கிச்சனுக்கு போய் நால் டச் பண்ண மாட்டன் அதெல்லா கேர்ள்ஸ் சைடு தா பாய்ஸ்லாம் டச் பண்ண கூடாதாம் பிளேட் எப்டி இருக்கு பாருங்க மென்டாலிட்டி அதுக்கு நம்பே ஒன்னு நம்ம என்னா தா அந்த காலத்துல வளர்ந்த வளர்ப்போட நமளோட எப்டி இருந்தாலும் நம் வாய் சும்மா இருக்காது எப்டி இருந்தாலும் சொல்லிடுவோ அந்த வளர்ப்புல இருக்கிறதனால நம்ப என்னதான் தல் நம்மளோட இது ஒப்பினியன்ன அப்போவே சொல்லிடுவோ அவுங்க அதெல்லா கேட்டுக்கிற மாரில்லா இல்லிங்க நீங் எல்லா அந்த காலம் எங்க அப்பா என்ன சொல்றோ அதான் ஆண்ற மாரி இருக்குறாங்க என் ஹஸ்பண்டும் சேத் தா சொல்றேங்க எங்க மாமியாரும் அதே அய்யோ அய்யோ நாலு பேர் கூட நா ஒடியற பாருங்க சீக்கிரம் நா பைத்தியம் ஆயிடும் போல இருக்குது
என்ஜாய் பண்ணிட்டு இருக்கி
ஆ ஆமாங்க எங்க மாமியார் கிட்ட பாதி சீ சீரழிஞ்சுட்டேன் எங்க வீட்டுக்காரர் கிட்ட பாதி சீரழிஞ்சன் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா கிட்ட சீரழிஞ்சன் அ அ அப்றோ அக்கா தாங்கச்சி சீரழிஞ் எல்லா சீர்ழிஞ்சின்டே வாரா என்னங்க பண்றது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அழகா எங்க க இது பண்ண முடியி எங்க இல்லங்க யாரா இருந்தாலும் டிபன் பண்ணி வாழ்ற மாரி நல்லா இருக்குது
நம்ம வேலைகு போலனாவே அந்த அந்த மனசு வருவுங்க நம்ம ப நம்ம மாச மாச நமக்கு கிரெடிட் ஆவுற மாரி ஒரு வேலை போனும்னு வச்சுக்கோங்கள நம்ம யார பத் தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல நம்ம பொம்பளைங்க அது சிலரு மாறணும்ங்க ம மாறும் ஒடுங்க
ஆஆ மாற்றம் ஒன்றே மாறதுதுன்றாங்க நம்பிக்கை தா வாழ்கன்றாங்க பாக்கலாம் நம்பிக்கை வைக்கலாம் காலம் ஓடிடுச்சு பாதி அட்லீஸ்ட் பாதி இல்லன்னா ஒரு நல்ல து வெளிச்சமோ ஆண்டவருக்கு தெரிஞ்சு செய்ய வருமோ அது அ கடவுளுக்கு தா வெளிச்சம் போங்க புலம்புறத வுட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னவோ எடுத்து வை க்கலாம் நம்ம இன்னோ மன உறுதியோடு தாங்க இருக்கிறோ கண்டிப்பா செய்யணும் அப்டி தா இருக்கணும்ன்ற மாதிரி வருது இருந்தாலு ஆமா உடனே மனசு என்ன கேக்குது அட போடா அ என்ன தா முயற் எப்பனாலு அதுதா அதனால கம்முனு இருந்துக்கலா இது என்னாத்துக்கு ஓடி ஆடின்னு அப்டினு நம் விட்டுற மாரி அப்டியே இருக்குது ம் என்னங்க பண்றது எல்லா அப்டிதாங்க இருக்கு கு ம் ம் ம் ம் போறவு நீங்க தா சொல்லணும் சாப் ரெஸ் விட்டுடுங்க
ஓகே
கொஞ்நேரம் ரெஸ்ட்டு எடுங்க ஏனா மதியானத்துல பசங்க இல்லாத போது கொஞ்ச ரெஸ்டு எடு
இல்லங்க இன்னிக்கு இன்னிக்கு ஆஃப்டே தாங்க ஸ்கூல் வந்துருவாங்க
அ அப்டி ஒ இன்னைக்கு தா ஸ்கூல் ஸ்டார்ட்
ஃபஸ்ட் டே ஸ்கூலுங்க இப்ப இப்ப நா திரும்பி உக்காரத்துகுள்ளே வந்து வருவாங்க என்னத்த கவலை கரைட்டுங்க ஒரு அஞ்சு மணி வரைக்கு இந்த புள்ளைங்க போய் வீட்டு வரக்கூடாத அ இருக் ஈஈஈ
சரிங்க சரிங்க உங்களோட வாழ்த்துக்களுங்க ஒரக்கோ அது உங்கள் எ அப்டி இருக்குனா ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ் லா நப்பது அஞ்சு பசங்களோட இரைச்சல் சவுண்டோடு உள்ளே இருந்து அவுங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த படிப்பையும் அவுங்க சொல்லி் குடுத் து வர கம்ப்ளைன்டுகளையும் ஃபேஸ் பண்ணிக்கினு இதுல பேரன்ஸும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆமாங்க நம்ம நல்லதுக்கு தா சொல்லிருப்போ எந்த டீச் சரோ வந்து எடுத்தோன வன்மத்தலாம் கக்க மாட்டாங்க ஒரு கொழந்தைங்க நல்லது தா நடக்கணு நெனைப் இப்ப அங்க அதயும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அதுவும் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க பாருங்க ஏன் கொழந்தைய நீங்க எப்டி சொல்லாம் நீங்க எப் எப்டி கேக்கலா நீங்க எப்டி பண்லா ஆன்ன
எங்கே இந்த காலம் இந்த காலம் அப்டிதாங்க அப்பயெல்லா வந்து ஒரு டீச்சர் அடிச்சா கூட
நன்றி நன்றி தோழி நன்றி தோழி அடுத்த இனைப்புல பாக்கலா தோழி ம்